ஆ வணக்கம் தோழி
நல்லார்க்கீங்ளா
நல்லார்க்கே தோழி நீங்க எப்டி இருக்கீர்கள்
நல்லார்க்கே தோழி
சாப்ட்டீங்ளா
ஆ இன்னு இல்ல தோழி இனிமேதுதா
தேநீர் அருந்தி விட்டீர்களா
அ இன்னு எது இன்னும் எதுவுமே நடக்கவில்லை தோழி
ஓ சரிங்க சரிங்க
ஆ தோழி இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தோழி அதாவ்து இப்போ நம்ம ஒரு ப ஒரு எதோ ம் அதாவ்து ஒரு பயணம் செய்யறோ அப்டினா இப்ப நாங்க வந்து ஒரு ஊ நாங்க வந்து இப்ப ஒரு பழனி போகலாம் அப்டின்ற மாரி ஒரு ஒரு ஆய்வ் யோசனைலிருக்கறம் தோழி அதாவ்து இப்ப பழ்னி போறதுக்கு நாங்க நாங்க இருக்கிற எடத் துலருந்து எது பக்கமாக இருக்கும் அப்டின் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பஸ்ஸு வந்து பக்கந்தா ஆனா பஸ் நமது பேருந்து நிலையம் இருக்கில்லையா அது எங்களுக்கு பக்கம் ஆனா பேருந்து நிலையத்துல போறது நமக்கு வந்து கொஞ்சம் பயணம் எப்டி இருக்கும் அல்லது நம்ம ட்ரைன் மூலியமா போறது பயணம் எப்டி இருக்கும் அப்டின்றத பத்தி உங்கிட்ட பேஸ்லாம் அப்டின் நெனைக்கிறே தோழி பேஸ்லாமா தோழி
ஆ பேஸ்லாம் தோழி இப்ப வந்து நம்ம பா அ ம் சொல்லுங்க இல்ல சொல்லுங்க நீங்க
ஆ இப்போ பாத்தீங்க அப்டி இல்லனாக்கா நா இப்ப பழ்னி போறோம் அப்டிங்கும்பொழுது இல்ல நம்ம ஒரு தனியாக ஒரு வாடகை கார் எடுத்துக்குட் டோ அப்டினா அது நமக்கு கொஞ்சம் போய்ட்டு வரத் துக்கு எந்த ஒரு த தொல்லையும் இல்லாமல் அது நிம்மதியா போய்ட்டு வரத்துக்கு உதவியா இருக்கு அப்டின் நெனைக்கிறீங்ளா ஈக்க பத்தி எனக் கொஞ்ச சொல்லுங்க தோழி
ஆம் இப்ப வந்து நம்ம பேருந்துல போனா நம்பளுக்கு வந்து கா காசு எவ்ளோ ஆகு அப்டின் சொல்லிட்டு அதையு பாக்கணு ரயில்ல போனா ரயில்லு காசு எவளோ ஆகுதுன் பாக்கணு இல்ல நம்ப தனிப்பட்ட முறைல கார்ல போறோன் வெச்சுங்ளே அதுக்கான காசு எவளோ ஆகுது அப்டின் சொல்ட்டு பாக்கணு
சரிங்க தோழி
ஏன்னா நம்ப இப்ப பஸ்ல அதிகமா இருக்கு ட்ரெயின்ல வந்து எப்பமே
ஓ சரிங்க தோழி
ஆனா நம்பளுடைய ஒடம்பு அலைச்சல் இல்லாம நம்ப தேவையான டைம்ல இப்ப நம்ளுக்கு இப்ப திடீர்னு பாத்ரூமு அந் மாரிலா வந்துச்சுன்னா நம்ம நெனைச்ச டைம்ல அங்க போ முடியாது கொழந்தைங்க எல்லா நம்ப இப்ப கூட்டு போவோ கொழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கி பாத்ரூம் வரு அந்த டைம்ல வந்து
சரியா சொன்னீங்க தோழி
ஆம் அந்த டைம்ல வந்து நம்ம இதே சொந்தமா கார் எத்துட்டு போயிட்டு வந்தன்னா செரி ஓகே அப்டின்னு சொல்லிட்டு நம்ப நெனைச்ச டைம்ல நிறுத்தலா நம்பளுக்கு ஒடம்பே ரொம்ப நேரோ டிராவல் பண்றதுனால அது உக்காசின்னு போனாலு உக்காச்சின்னு போக முடில அப்டின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேர நித்திட்டு எங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலா இல்ல பசிச்சா நம்ப தேவையான எடத்துல நிறுத்தி சாப்பல்லா ஆனா பஸ்சுல அந்த மாரி பண்ண மு அந்த மாரி பண்ண முடியாது டிரெய்ன்லயு அந்த மாரி பண்ண முடியாது ட்ரெய்ன்ல வந்து அங்க நிருத்துவாங்க ஆனா நம்பளுக்கு தேவையானது கெடைக்குமான்னு சொல்ல முடியாது
கண்டிப்பா தோழி இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்டின்னாக்கா நிச்சயமா இப்ப வந்து பஸ்ல போறது விட ட்ரெயின்ல போறதுங்கிறது வந்து நமக்கு வந்து ஆ விலை கெறைவு அப்டின்னு அப்டின்னு சொன்னாலு நம்ம வந்து வசதியே போயிட்டு வர முடியு நம்ம ஒரு குடும்பத் தில கொழந்தைகள அல்லது வயதானவர் ல்லா வர்றதுக்கு நெறைய பேர் வாய்ப்பு இருக்கு இல்லிங்களா நாங்க எல்லாரு அது மாதிரி அத்தா என்னோட மாமியார் மாமனார் அந்த மாரி உள்ளவங்கள சேத்து கூட்டிட்டு போலா அப்டிங்கிற மாரிதா நாங்க யோசிச்சி வெச்சிருக்கோ சோ அப்டி பாக்கு போது பாத்தீங்க அப்டின்னாக்கா நம்ம தொலை தூர போறோ இல்லயா போறதுக்கு ஒரு எந்த இடைஞ்சொரு இடையூறு எது இல்லாம நம்ம கொஞ்சோ ஒரு ஆ நமக்கு வசதியா கொஞ்சோ போயிட்டு வர்றதுக்கு அப்ப கொழந்தைங்களுக்கு எது ஒடம்புக்கு முடில அப்டின்னா நம்ம டக்குனு நிறுத்தி எது பண்றதுக்கோ இல்ல அவங்க எது பாத்ரூம் போறாங்க இல்ல நமக்கு பசிக்குது இல்ல கொழந்தைக்கு பசிக்குது அப்டின்ற பட்சத்தில நம்ம எங்கயாவது நிறுத் தி நம்ம எது வாங்குறதுக்கோ நம்ம வந்து கார்ல போறது கொஞ்ச கொஞ்சோ வசதியாதா இருக்கு கண்டிப்பா இரண்டாவது பாத்தீங்க அப்டின்னா நம்ம வந்து நம்ம செலவு ஆகுது அப்டின்றத பாத்தோ அப்டின்னாக்கா நம்ம கண்டிப்பா வந்து அந்த நம்ம வந் து வசதியா போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சோ கஷ்டமா போயிரு இல்லிங்ளா ஆ இப்ப வந்து இப்ப வந்து நம்ம வந்து பயணம் மேற்கொள்றோ அப்டின்னு நமக்கு வந்து கண்டிப்பா நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக நம்ம ஒரு ஒரு சில பொருட்கள நம்ம எடுத்து போ எடுத்து கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரு அதாவது நம்ம இத்தன நமக்கு தெரியு எத்தன நாள் போயிட்டு அங்க போய் தங்கிட்டு பாத்திட்டு வருவோ அப்டின்றது தெரியு சோ அத பத்தி ஒரு முன்னெச்செரி கியா எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் அப்டின்னு பாத்தீங்ன்னா உங்களுக்கு என்ன அப்டின்றது எதுவு தெரியுமா தோழி
முன்னெச்சரிக்கையா எடுத்துட்டு போ வேண்டியதுனா உங்களுக்கு இப்ப அ யா யாருக்கா இருந்தாலு போற வழிலக்கு கொஞ்சோ உடம்பு சரியமாகலா ஜுரோ வரலா காய்ச்சல் இல்ல தலைவலி இல்ல ஆம் போட்ரோ வயிற்றுப்போக்கு அந்த மாரிலா ஆகு
ஓ சரிங்க தோழி அதிக நேரோ நம்ம பயணோ மேற்கொள்வதால நம்ம கொஞ்சோ தலை சுற்றல் வாந்தி இல்ல வயிற்றுப்போக்கு காய்ச்சல் இந்த மாரி வ ஒரு உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்டின்னு சொல்றங்க
ஆம் நெறைய பேருக்கு வாமி்ட் வாந்தின்றது நெறைய பேருக்கு ட்ராவல் நம்ப பயணம் மேற்கொண்டாலே நெறைய பேருக்கு வாம் வாந்தி வந்துரு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா நிச்சயமா நெறைய பேருக்கு வந்து அந்த நம்ம பயணம் மேற் கொல்லும் பொழுதுதோ வாந்திங்கிறது நம்ம நூத்துக்கு எழுபது பேர் கிட்டத்தட்ட நம்ம வாந்து எடுக்கறாங்க ஏனா எனக்கெல்லாமே எனக் வாம் பயணம் நா மேற்கொண்டேனாங்க உடனே வாந்தினால நாலா வாந்த கேசன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எனக்கெல்லா வாந்தி எடுத்த நானாலா ரொம்ப தொலைதூரம் நால தா பயணம் பயிர்கொள்ள மாட்ட இது ஒரு அதாவது வாமி எடுப்ப அப்டின் ஒரு காரணத்துக்காகவே நா பயணோ மேற்கொள்வதை முற்றிலும் தவிர்த்திட்ட சோ அந்தமறியே இப்பே குலம் அதாவது நம்ம குடும்பத்தார்கள் அனைவரும் சொல்றாங்க அப்டிங்கும்போது நம்ம மட்டு வீட்ல இருக்க முடியாது இல்லயா சோ நம்மளு அங்க செல்ற மாறி இருக்கும் சோர் நிம்ம ஆ நம்ப போகும்பொழுது நமக்கு நிச்சயமா வாந்தி வரு அதுக்கு என்ன தோழி பண்ணலா
கண்டிப்பா எலுமிச்சம் இல்ல மாங்கா அந்த மாரி எடுத்துக்கொள்ள வேண்டும் மாத் தெரி ஆனால் அ அது மாத்திரை எடுப்பது கொஞ்சோ தவிர்த்தால் நல்லது அவ் வெற்றிலையோவோ வாயில்ல வெற்றிலை வாயில் வைத்தால் வாம் வாந்தி வராதுன்னு சொல்லுவாங்க அந்த மாறி எதெல்லா மேற்கொள்ளலாம்
சரிங்க தோழி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மெடிக்கல்லே பாத்தீங்க அப்டின்னா அரசு மருத்துவமனைகளா இருக்கு கொட்டம் அதே மாரி எல்லாரு இருகட்டுப்பாங்க என்ன சொல்றாங்க நமக்கு வாந்திக்கனே தனியா மாத்திரைகள் தராங்க இல்லங்ளா இப்ப வாம்ம வாந்தி மாத்தர நம்ம போட்டுக்கிட்டோ அப்டின்னாக்க அப்டி எத்தன மணி நேரத்துக்கு வாந்தி வராமல் இருக்கு அப்டின்னு சொல்றாங்க அது மாறி நீங்க சொல்ற மாறி பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் ரம்ம வெலுமிச்ச பழம் என்பது வந்து நானா எடுத்து குடுக்குற எடுத்துட்டு போயிருக்கே எனக்கு தெரிஞ்ச நா நறைய தடவ எடுத்துட்டு போயிர் க அந்த பிளிப்பு முட்டாய் அப்டி சொல்லுவாங்க இல்லயே அந்த பில்லு அதாவது கொஞ்சம் மாய் புளிப்புத்தன்மை கூடிய ஒரு பொருள போட்டுக்கிட்டோ அப்டின்னா வாந்தி வராது அப்டின்னு சொல்லுவாங்க ஆனா அதெல்லா உண்மை கெடையாது நா என்னதா புளிப்பு சாப்டாலு எனக்கு நிச்சயமா வாந்தி எடுத்தாதா எனக்கு வந்துட்டு அந்த இது முடியு தோழி
ஓ அது வந்து மூவ அது வந்து ஒருத்தர் ஒருத்தரோட உடல்நிலை போறுதுதாங்க தோழி இருக்கு நா என்ன சொல்றனா வெற்றிலை நீங்க ஒருவாட்டி உபயோகத்து பாருங்கள் வெற்றிலை யோட காம்ப வாயில வைத்து கொண்டால் வா வாந்தியே வராது என்று சொன்னாங்கள் நானும் செய்து பாத்து இருக்கிறேன் எனக்கு அந்த மாறி நடந்த இருக்கு அதனால் நான் உங்களுக்கு பகிர்க்கிறேன்
நன்றி தோழி நன்றி நிச்சயமாக நான் அடுத்த முறை நான் அடுத்த முறையோ அல்லது இந்த முறையே நீ எங்கேயாவது பயணம் மேற்கொண்டேன் அப்டின்றான் கண்டிபா அந்த வெற்றிலேயே நான் உபயோகப்படுத்தி விட்டு எப்டி இருக்குது எனக்கு வாந்தி மயக்கம் அந்த மாதிரி எதுவு தொல்லைகள் இருந்ததா இல்லயான் நிச்சயமா உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்வேன் தோழி ரெண்டாவது பாத்தோம் அப்டின்னா க நம்ம பயணம் மேற்கொள்ளும் பொழுது அதாவது முதல் நாளே நம்ம வந்து நம்ம பயணம் மேற்கொள்ளும் பொழுது நம்ம இப்ப ஒரு குடும்பத்தார்கள் சில குழந்தை எல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போவோம் இல்லைங்களா சோ அவங்க கூட போகும்போழுது நமக்கு வேண்டியே அந்த முதல் நாள் உணவே அவ வீட்லயே தயாரித்து எடுத்துக் கொண்டு போறது வந்து மிக ஆக சிறந்த நல்ல செயலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தோழி
அதில் தான் அதுதான் நான் சொல்ல வந்தேன் தோழி நம்ம வந்து முடிஞ்ச அளவு குழந்தைகள கூட்டுன்னு போனாலும் பெரியவங்கள கூட்டின்னு போனாலோ முடிஞ்சளவு நம்மளால் முடிஞ்ச உணவ செய்து வைத்து கொள்வது நல்லது வெளியில் போய் வாங்கி சாப்பிடுவதை விட வீட்டில் இருந்து தயாரித்து கொண்டு செல்வது ரொ மிகவும் நல்லது முக்கியமாக தண்ணீர் நிறையாக எடுத்துக்க கொள்வது நல்லது
கண்டிபா தோழி கண்டிபா தோழி ஏன்னா நம்ம வந்து நம்ம அதிக தூரம் நம்ம வந்து பயணம் செய்றோம் அப்டிங்கம் பொழுது கண்டிபா வந்து நமக்கு வந்து தண்ணி வந்து நிறைய எடுத்துட்டு போகணும் இல்லங்களா அ தண்ணி அதுல போனு ரெண்டாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு முதல் நாள் அல்லது மறுநாள் அதுக்கு மா இருக்கு முத நாளைக்கு உள்ள உணவு மட்டுதான் நம்ம எடுத்துகிட்டு போவ முடியும் எப்டியா இருந்தாலும் ஒரு பு ளி சாதமா இருக்கட்டும் ஒரு ஒரு லெம ஒரு லெமன் சாதமா இருக்கட்டும் எலுமிச்ச சாதமும் சரி லெமன் சோறு அது ஒரு நாள் தான் நமக்கு தாக்கு பிடிக்கும் அதுக்கு மேல வந்து நமக்கு வந்து சாப்பாடு வந்து இரு க்கும் அப்டின்றது அது ஃபுட் பாய்சனுக்கு போயிரும் இல்லைங்களா சோ நான் கொஞ்சம் ஒரு நாள் இப்ப காலையில கிளம்புறோம் அப்டிங்கம் பொழுது அந்த காலை வேலை உணவும் அல்லது மத்தியான வேலை உணவோ அல்லது அன்னைக்கு நைட்டு வரைக்கும் கூட சில சாப்பாடு வந்து நம்ம செஞ்ச எடுத்துட்டு போனா தாங்குது அல்ல அத மறுநள் ச டமும் அப்டிங்கும் பொழது அது கண்டிபா ஃபுட் பாய்சன் ஆயிடுது நமக்கு வந்து வயித்துக்கு இது தேவ இல்லாத இப்ப விலங் விளைவக வச்சிருது இலைங்களா
இல்லை இல்ல இல்ல ஒரு நாள் வந்து நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா மறுநாள் நீங்க வர மாறி ஆயிடும்ல்ல இப்ப வேற எங்கன்னா ரொம்ப தொலைதூரமாக சென்றால்தான் உங்களுக்கான ஒரு நாளைக்கு நம்மளால் செய்தி எடுத்து கொள்ள முடியும் அதே மாறி வந்து நம்ப கடையில வேற எங்க போய் வாங்கி சாப்ட்டாலும் வேற எந்த பொருளும் வாங்கி சாப்பிடாமல் இந்த ஆவி கட்றாங்க பாத்தீங்களா இட்லி அந்த மாதிரி ஆவி கட்டு பொருளாம் வாங்கி சாப்ட்டா நம்மளுக்கு எந்த உடம்புக்கு உபாதைகளும் முடிந்தது முடிந்த அளவு எண்ணெய் பொருள் வாங்கி சாப்பிடாமல் வேக வைத்த பொருள் வாங்கி சாப்பிட்டால் மிகவும் நல்லது
நன்றி தோழி உங்களுடன் பகிர்ந்து கொண்ட நிறைய விஷயங்கல தெரி்ந்து கொண்டேன் அப்டின்னு நெனைக்கிறேன் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்துல பேசலாம் தோழி நன்றி தோழி
நன்றி வணக்கம்